நீங்க அவ இப்ப எடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ப்ரோ
ஆமா இப்பதா கரெட்டா அதுக்குள்ள வந்தே நீங்க பண்ணீட்டீங்க
இல்ல நா பண்றேன்னு சொன்னே அதுக்கு அப்புறமா நீங்க இன்னு என்னடா இவர் இன்னு எடுக்கவே இல்லையேனு நெனச்சே
இல்ல எனக்கு லேட்டாதா வந்ச்சு இப்ப நீங்க நா உள்ள வந்தோனே டக்குன்னு எடுத்துட்டே
ஓகே ஓகே அப்ப இது மேலே கொஞ்சோ நீங்க உங்ககிட்ட உசாரா சொல்ட்டுதா ப்ரோ வரணு ப்ரோ இப்போ
எல்லாருமே இப்டிதா நானே ஏகப்பட்ட பேருக்கு ஆ சொல்லுங்க
இப்ப போய் பாத்தே ஆயிரத் தி எரநூறு ஆயிரத்தி முன்னூருவா ப்ராசஸிங்ல இருக்கு
ஆ அதா சொன்னேல்ல அப்டேட் ஆகு ஒன்னொன்னா இப்ப நீங்க முழுசா முடிச்டிங்கன்னா அதுமே இன்னு ஒரு ஆயருவா ஆய்ரத்தி சில்ற அப்டேட் ஆயிடு
ஓகே ஓகே ஓகே
இன்னிக்கி நாளைக்குள்ள முடிச்சிருங்க முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேட்டர்டே வந்து ப்ராசசிங் ஆயிடு
ஆ ஆ
உஹ
அதா ப்ரோ அதா பசங்கைல சொன்னே இப்பதா சொன்னே
செரி
அப்பதா இப்ப நம்ம அவனுக்குள்ள சொன்னாதா இப்ப அவனுக்கு நம்ம காமிச்சிட்டே கண்லயே காமிச்ட்டே அப்பதா அவனுங்களு பேச ஸ்டார்ட் பண்ணுவானுங்க
அதா பன்ன சொன்னே அதா அதா மெயினா என்னென்ன பேசக்கூடாதுன்னு தெரியுல்ல
அதெல்லா எல்லா செரியும் ப்ரோ அவுனுங்களுக்கு அதுதா ப்ரோ அவனுங்க எவ்ளோ அவனு ஒரு பத்து டாஸ்தா முச்சிக்கிறானுங்க
ஓகே ஓகே ஓகே
அது மாரி
அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டேனே அவுங்களா
ஆமா ஆமா ம் திபால்லா திபா வந்து அவனுக்கு கொஞ்சம் பங்க்ஷன்றதுனால அவனு
ஆமா ஆமா சொன்னா கல்யாண பங்க்ஷன் சொன்னாரு அத பாத்து நீங்கள கூட யாரு பண்ணி விட்டுருங்க முடிஞ்சா டைம் கடைச்சா அவர் முழுசும் முக்காவாசி முடிச்சுட்டான்னாரு இன்னும் கொஞ்சதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு குரூப்ல வேற அவர் எதோ சொல்லிருக்கரு பாருங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் காசு இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணிடுங்கன்னு சோ அதனால எனக் கொஞ்ச பாத்து அத பண்ண சொல்லிடுஙா இல்ல நீங்களே யாராவு லாக்இன் பண்ணி பண்ணிடுங்க
ஆ ஓகே ஓகே ப்ரோ இப்போ நீங்க இந்த ஐ டி ல எத்தினி டாஸ்க் மேடம் பண்ணிருக்கீங்க
நா ஒருதரசொன்னேல நேற்று சொன்னே நீங்க பேசுனீங்கள அது து இப்ப இருக்கிறது தா ஒன்னு நானு இன்னக்கு முடிச்சிருவ முடிஞ்ச அளவுக்கு இன்க்கு நைட்டுக்குள்ள முடிச்சுடுவே எனக்குடிரான்ஸ்கிப்ஷன் அது ஒர்க் ஒர்க் இருக்கனால அதுமே பாரணும் முடிஞ்சா பாக்கணு இல்ல எனக்கு இந்த நைட்டு வேல இருக்கு வேற என்னோட வேலை பாக்கணும் நானு என்னால ரொம்ப இதுவும் பண்ண முடியாது ஆமா ஏன்னா
தூங்குறீங்களா தூங்கலையா எப்பவுமே ஆக்டிவுல்லையே இருக்றீங்க
அதா சொன்னேல்ல போன் ஆப் ஏன்னா வந்து ஆக்டிவ்ல இருக்கறதுனா நான் வந்து நான் ட்ரேடிங் பண்றேன்
ஓகே
சோ அந்த ட்ரேடிங் பண்றதுனால வந்து தூங்க போயிட்டா மார்கெட் நம வா வாட்ச் பண்ண முடியாது அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம்
ட்ரேடிங் எப்டி ப்ரோ நம்ம வந்து டிரேடிங் உள்ள வந்தாதான் மே கத்துக்கனாதான் அதுக்கப்புறமா அது மூலியமாதச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துதான் நம்ம இது பண்ணமா
ஆமா நார்மலா வந்து இதுஇது பண்னணு மார்க்கெட் வந்து எப்டி ஒர்க் ஆகுது எப்ப எதுனால மேல போகுது எதனால கீழே வருதுன்ற தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து அனலைிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி
இப்ப நம்ம ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம்ன்னு வச்சீங்க இப்போ அது எப்படி இப்போ ஆ
அது வந்து ஷேர் மார்க்கெட் அது வேற நா பன் இது வந்து மேல அப்ப போகு கீழப்ப போகும்னு நம் இப்ப வந்து கணிக்கிற ஒரு இது சோ இது வந்து நம்ம வந்து பாத்து பாத்து யாரு சொல்றதெல்லா செய்யறதெல்லா கஷ்டொ ஒண்ணு நல்லா பண்றவங்க கிட்ட கத்துக்கணும் கத்துக்கறதுன்னா இதுகே பஸ்ட் எப்போ மார்க்கெட் மேல வருது எப்போ எது வர மேல போது யாரெல்லா இது பின்னாடி உக்காந்து இதுக்கான இது பண்றாங்க அதுத அதுக்கப்புற நம்ம வந்து எ ப்ப வந்து எப்ப மார்கெட் என்டர் ஆகணும் அது எல்லாமே ஏகப்பட்டது இருக்கு நீங்க உள்ள வந்தா ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பக்கம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு
ஓகே இப்ப நீங்க எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணிறீங்க ட்ரேடிங் ட்ரேடிங்ல இருந்து
நா இதுவரைக்கி பண்ணதெல்லா பாத்தா டோட்டல இதுவரைக்கு ம் சேவிங் ஃபாரஸ் ரெண்டு மணி வரைக்கு ரெண்டு ரெண்டு
ரெண்டா
ஆமா
இப்ப அதுலா அம் இப்ப எப்டி ப்ரோ நம் அமௌண்ட்ல எப்டி அது வரு டாலர்லதா வருல்ல
ஆமா நமக்கு டிரேடிங் பண்றது என்ன பண்றமோ
அ ப்ரோ லாங்க கேக்குது ப்ரோ
புரியில்ல
லங்கா கே ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
அது அதா என்ன விஷ்யோ தெரியில அதா நம்ம எதுல இன்வெ பண்றோ அதுலய வரு நம்மளுக்கு இப்ப டாலர்ல நம இன்வெஸ் பண்ணோனா டாலர்ல வரு
ஆ ஆ ஆ
போனம்னா ஏர்நார்ல வரு
ஓகே அதுதா ப்ரோ மாத்தி எடுக்குள்ள நம்ப ட்ரம்ப் ட்ரம்ப் தா ஏதாச்சு ஒண்ணு எடக்கூடாமா பண்ண அப் ஆவு டவுன் ஆகு
அது வந்து அதா யு எஸ் மார்க்கெட் ஸுன்றது ஃபாரஸ்ன்றது வந்து இ ஃபுல்லவே ஃபாரின் கரன்சி ஃப அந்த கரன்சிஸ் தா அவந்து அதுல வந்து அந் பொசிஷன்ல இருகறனால அவுரு என்ன இது பண்ணாலு எல்லா ஆகு என்ன பண்ணாங்க இப்போ லாஸ்ட் இந்த ஜனவரி மந்த்து இந்த அவுரு எலக் இதனாரு இல்லையா எலக்சன்ல ஜெயிச்சாருல்லிய அவுரு வந்து இந்த பிட்காயின்னு தெரியுல பிட்காயின வந்துப் அங்க அவ்ளோ பெருசா கொண்டு போவாரு அது பெருசா ஆக்குவாருன்னு பட் ஆனா அவ்ரு உள்ள வந்தப்பறோ மொத்தத்தியு ஆப்போசிட்டா பண்ணி பண்ணிட்டாரு
ஓகே அதனால டவுன் ஆயிச்சு
ஆமா அதனாலதா கோல்டு வந்து நடுவுல் வந்து தங்கம் வந்து உயர் அ வெல ஏர்னது காரண அதனால தா லாஸ்ட்டா அந்த ஒரு அ அஞ்சு மாசத்துக்கு முன்னடி தங்க வெல மேல போச்சு பாத்தீங்களா ஏழுவதாயிர எம் பதாயிர சம்திங் எதோ ஒண்ணு ஒன்னு அறுவது ஒன்னு எழுவது வரையு போய்டுச்சு
ம் ம்
ஆ அதெல்லா இந்த இதுக்காக ஒ ஒரு ஒரு பொருளு வந்து வெல ஏறப்போ ஒரு பொருள் எறங்கு
ஓகே ஓகே ம் ம் ம்
ஆ ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க
பீஸ் கம்ப்ளீட் மோர் டாஸ்க் டு எர்ன் மணி ப்ரோ இந்த ஒரு ஒரு மொபைலுக்கு வந்து பேங்க் அக்கௌண்டோ டச் பண்ண முட்ல யு பி ஐயோ டச் பண்ண முட்ல ப்ரோ
அது உன்னோ புதுசா இருக்கோ ஃப்ரெஷ்ஷா இருக்கோ
ஓகே
அப்புடி இருக்குற அக்கவுண்ட் ஆகாது ஃபிரஷ்ஷா இருக்காம ஒரு நீங்க வ ஒரு அஞ்சு ஆறு கால் பத்து கால் பேசிட்டு அது அக்சப்ட் வெரிபிகேஷன் ஆயிருக்கணோ
ஓகே ப்ரோ பத்து கால் பேசிக்கிறா இப்போ எப்டி சொல்றது இப்ப ஒரு அவனுக்கு ஒரு அஞ்சு காலு வந்து ஜீரோ செகண்ட்லயே கட் ஆயிடுச்சு
செரி
ஆ இப்ப அவனுக்கு டாஸ்க் கம்ளீட்டடுனு காட்டுதே
அதுதா அதா சொன்ன இல்லயா அந்த ஃபோன் பண்றப்போ கம்மியா இருந்தாலு ஃபோன் அட்டன் பண்றதுக்கு கரட் டா வந்துருக்கோ ஓகேவா டோட்டலாவே நீங்க எடுத்து பாத்தா முப்பது கால்ல இருக்கோ இப்போ அத டிப் நா சொன்னல ரிப்போர்ட்ல போய் பாருங்க ரிப்போர்ட்ல முப்பது இருக்கோ
பத்து கால்லாச்சு பேசனாதா நம்போ வந்து நீ எங்க பேசன ஜீரோ செகண்ட்ல கட் ஆயிச்சுன்னு சொன்னல இருபத்தி ஆற்நூத்தி முப்பத்தி ரெண்டு செகண்டு ஆற்நூத்தி நாப்பத்தஞ்சு செகேண்டு ஆற்நூத்தி நாப்பத்தஞ்சு செகேண்டு இவ கைல கேக்லா ஃப்ரீயா இருக்கியானு
ஆ சார் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க
உம் அதுதா பைய பேசியிருக்கா
பட் ஆனா சொன்ன இல்ல ப்ரோ பத்து நிமிஷோ மினிமம் பத்து நிமிஷோ இல்லன்னா கட்டாயிடோ கேன்சல் ஆயிடோ
அப்டியா ப்ரோ
நீங்க அஞ்சு நிம்ஷோ ஆறு நிம்ஷோ பேசிர்ந்தா கூட அ இது பண்ணிக்க மாட்டாங்க அதனாலதா பத்து நிம்ஷோ ஒரு கால் இருக்கணோன்றது
ஓகே ஓகே
அது கீழ அஞ்சு ஆறு ஏழு எதுவந்தாலு ரிஜெக்ட் ஆயிடோ
ஆ ஆ ஆ
ம் ஆமா
வரல நம்ம இப்பதைக்கி ஆயிரத்தி எர நூத்து முன்னூறூபா பே இதுல ப்ராசஸிப்ல இருக்கு
செரி செரி
அதே சந்தோஷோ இப்ப வந்து இன்னோரு தௌசண்ட் ருபீஸ் வரோனு நெனைக்கிற
ஆமா ரெண்டாயத்தி ரெண்டாயிர்த்தி நானூறு பக்கோ வரோ நீங்க அத முழுசு முடிச்ட்டு கூட இப்ப ஆமா அத பாத்து பண்ணுங்க யாரு உங்க அப் கூட இப்போ அ ப்ரதரா அல்லது உன்னோர்த்தரு யாரானு பேசன்து செர் செரி அதா அவருகிட் இன்னோ பண்ண சொல்லுங்க அது என்ன இஷு எல்லா கால் அட்டன் பண்ணி எல்லா பண்ணி முடிக்க சொல்லுங்க அவுருக்கு பேமெண்ட்டு இன்னோ வர்லயா
வர்ல அதுதா ப்ரோ இப்ப நம்ப வந்து இந்த அமௌ இதுவுக்கு ஆட் பண்ணனோல
ஆமா அது ஒண்ணு வெறுப்பு ஏறிக்காது அவரு நேத்து முந்தா நேத்து பேசிர்ந்தா ஓ அது வந்து அக்ச அக்சப்ட் ஆயிருக்காது ரீசன் ஆமா ஆ அப்பனா உன்னோ லேட் ஆவோ
செரி செரி ப்ரோ
ஏன்னா வந்து ஆ எல்லார் அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியு எவ்வளோ இருப்பாங்க குரூப்ல தெரியும்ல அதுல்லாத்தையுமே வந்து ஆட்டோமெட்டிக்கா அது இதாகணு அதெல்லா மேனுவலா ப இது பண்ற போ கொஞ்ச இது லேட்டாகு
ஓ இந்த இந்த ஆப்ப ஏ ஐ ட்ரெயின் பண்றானுங்களா ப்ரோ
ஆமா அதுக்குத்தா இது தெரியாமலேவா பண்றீங்க ஏ ஐ க்காகதா ஏ ஐ வந்து ஆமா
விஷ்ணு இப்பதா அசைன் பண்ணல்ல அது கொஞ்ச டைம் ஆகு அவர் இல்ல ஆ சொன்ன ப்ரோ
ஆ சேரி சேரி
போன மாச அது எப்டி சொல்றது இ பையனே இப்பதா பண்ணா பசங்கள வந்து இவ
அதா சொன்னல்ல ஒ ஒவ்வொரு காலுமே வந்து மினிமம் பத்து நிமிஷ இருக்கணு அதுக் கீழ இருந்தா ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா சோ அத சொல்லிடுங்க ஏன்னா நம்போ பேசிட்டு வேற ஃபோன் வருது இத கட் பண்ணிட்டு அது பேசுற அதுவு ரிஜெக்ட் ஆயிடு அதனால பாத்து அந்த மாதிரி எல்லா பாத்து பண்ண சொல்லுங்க டு நாட் டிப்பு டிஸ்டர்ப் போட்டு போட்டு பண்ணணு பண்றப்ப அதா சொல்றாங்க பட் யாரும் இது ஃபாலோ பண்றது இல்ல அப்டி இந்த ஏன்னா ஃபோன் வருல்ல நார்மலாவே அதனால இல்ல நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரு சில டயத்துல அதெல்லா இருக்கனால அதெல்லா அவாய்ட் பண்றதுக்கு இந்த டு நாட் டிஸ்டப் போட்டு போட்டு அப்பதா யூஸ் பண்ண அந்த பத்து பத்து நிமிஷத்துக்கு
ஓகே ஓகே அப்ப நானு போட்ற ப்ரோ ஆஹ எந்தே வர டைம் டைம வர சத்தம் கேக்குது
இது வந்து இதா அதா இந்த நோட்டிஃபிகேஷன் வராம சவுண்டு வராம இருக்கறதுக்குத்தா அது மத்தபடி கால் வந்தா நம்மளுக்கு யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கு நம்ம ஒடனே டக்குன்னு வாட்ஸப் போய் கொஞ்ச சொல்லில்லா ஒரு அஞ்சு நிமிஷ வெயிட் பண்ணுன்றது அவ்ளோதா
ஓகே ஓகே
ஏன்னா இந்த இந்த ஆப்புக்குள்ளே நம்ப இருக்கணும்னு இல்ல அத அட்டன் பண்ணிட்டு நம்ப வெளியே வந்து ஏதோ ஒன் யூஸ் பண்றது அப்டி பண்ணிருக்கலா சோ அது மாதிரிதா
ஓகே ப்ரோ சாப்ட்டியா
ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ இதுக்கு மேல தா பண்றீங்களா இன்னோரு காலு மொத் மொத்த நாலு முடிஞ்சிருக்கு இன்னொன்னு பண்ணா அஞ்சு ஆயிடுது ஆ பண்ற
ஆ சேரி ப்ரோ